ஹலோ கேக்குதுங்க ஆஹ் குட் மார்னிங் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க
என்ன பண்ணிட்டு இருக் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நான் குக்கிங் ஆரம்பிச்சிருக்கேங்க மார்னிங் டிஃபனுக்கு
ஓக்கேங்க்கா
ஆமாங்க நீங்க டிஃபன் தோசை தேங்காய் சட்னி
தேங்கா சட்னிஸ்
இன்னும் இன்னும் அது ஹஸ்பண்டும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க அவு ங்க எந்திரிச்சதிற்கு அப்புறம்தாங்க
அவுங்க வந்து வாங்கி கொடுத்ததுக்க அப்புறம் தான் ஸ்டார்ட்
நீங்க
நானு நான் சொல்லணும்ன்னா நான் வந்து கொஞ்சம் வீட்ல இல்ல கொஞ்சோ நான் வந்து அஃபிஷியல் ட்ரிப்பில இருக்கேன் நான் ஒரு நாக்பூர்ல அஃபிஷியல் ட்ரிப்ல ஹோட்டல்ல இருக் கேன் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன் முடிச்சுட்டு செரி கொஞ்சம் இன்னைக்கு ஹாலிடே லீவ்வுல இன்னைக்கு ஒர்க் இல்ல இனைக்கு அதனால வந்து செரி ஒர்க் போம் சும்மா ஹோட்டல்ல உட் காந்து பேசி
ஓக்கேங்க அப்புறம் சொல்லுங்க என்ன ஒர்க்கு
ஆக்சுவலா நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் பட் த வே இங்க மிஷின்ஸ் வந்து வந்து கஸ்டமஸ்டு ஆல்ஓவர் இந்தியா அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் கொடுப்பாங்க அந்த சைட்டுக்கு போயிட்டு ஒர்க் க மூடிச்சு கொடுத்து ட்டு நான் வருவேன் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் நான் வெளில இருப்பேன் என்னோட நேட்டிவ் விட்டுட்டு வெளியில இருப்பேன் அவுங்க கஷ் பிடிச்ச மாரி எனக்கு ஹோட்டல்ஸு பிக்கப் டிரராப்ஸு காரெலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதனால ட்ரிப்ல இருக்கேன் நானு பட் இன்னைக்கு லீவுனால நீங்க மேடம் ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஆ ஆஹ த துஉம் ம் ம் நா கோயம்புத்தூருங்க
கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எங்கேங்க
நா சரவணப்பட்டிங்க நீங்க நீங்க எந்த ஊருங்க கோயம்புத்தூர் தானே நீலாம்பூரா செரி செரி செரி செரி நா கோயம்புத்தூர் தான் நா பி இ எலக் கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ங்க
ஓஹோ ஓகே ஓகேங்க
ஆனா அந்த ஃபீல்ல தான் இருக்கேன் பட் ஆனா வந்து டிராவல் பண்ணும் நெறையா டிராவல் பண்ணும்
அஹ
நான் ஒரு அஞ்சு கண்ட்ரிக்கு மேலே போயிருக்கேன் உங்களுக்கு தெரியும் கோயமுத்தரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் தான் நெறையா இருக்கும் ம் ம்
வீட்லிங்க
வீட்ல ம வந்து ஒய்ஃப் டீச் பசங்க ரெண்டு சின்ன பசங்க இருக்கானுங்க கிளாஸ் ஸ்கூலுக்கு போயட்டு இருக்காங்க உங்க வீட்டுலங்க மேடம்
வீட்டுல ஹஸ்பெண்ட் ஐடில இருக்காங்க
ங்கிலோ
அ நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அவுங்க தம்பி வந்து ஃபோர்த்து
ஓ ஃபோர்த் படிக்கிறாரு ஓகே ஓகே ஓகே ஓகே ஆமாங்க மூவிஸ் சார் நான் அது கொஞ்சம் ஹிந்தியும் பேசுவேன் அதுனால படம் நெறைய படம் பாப் பேன் நெறையா நெறையா அதான் அதான் இப்போ கூட இந்த பிளாஸ்ட் மூவி அங்கே தான் வந்தேன் அந்த பிளாஸ்டு மூவிக்கூட லாஸ்ட் வீக் வந்தேன் நீலாம்பூர் அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த பிராட்வேக்கு தான் வந்தேன் நான் எங்கள் வீட்டில யாருக்கும் சினிமா புடிக்கும்
எங்க வீட்டுல நானும் எங்க அந் பெண்டும் வெரியன் எல்லாமே நிறைய படம்பா போங்க அவங்களுக்கு பிலிம் பாக்குறக்கு புடிக்கும் எங்களுக்கு பிலிம் பாக்குறக்கு புடிக்கும் அதுக்காக அதுக்காகவே நாங்க ப்ரஜெக் வாங்கி வச்சு வீடு பெட்ரூம்ல வந்துட்டு ஃபுல் செட் அப் பண்ணி வச்சிருக்கோங்க
ஆஹ் நா வெரி குட்ங்க யா எனக்கு அந்த பா அந்த மாதிரி பார்ட்னர் கிடையாது என் வைஃப்பு அவங்க சினிமாவே பாக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஊர் சுத்துரனா ரொம்ப பிடிக்கும் அது சினிமா போற நேரத்துக்கு எங்கயாச்சும் டிராவல் பன்னும் பைக்ல எங்கயாச்சும் கார்லா பைக்ல தான் போனும் ஆட் டூ ஹன்ரட் கிலோமீட்டர் சந்தோஷமா வருவான் அந்த மாரி கேரக்டர் அவங்க நல்ல டிராவல் பண்ணும் நல்ல ஊர் நல்லா ஃபுட்டு ஃபுட்டு் நல்லா சாப்பிடணும் டிராவல் பண்ணணும் அந்த மாரி ஆளு நானும் ஆஹ்
நல்லா சுத்துவோங்க ஃபஸ்ட் பைக் எடுக்கிற வரைக்கும் பைக் யே தான் போயிட்டு இருந்தோங்க இப்போ கால்லிங்க பா பையனை வச்சுட்டு மறுபடியும் இது பண்ண முடியாது அதனால ஆமாங்க இருக்கிற வரைக்கும் பைக்லயேதான் ரெண்டு பேரும் எவ்ளோ தூரம்னாலும் போவோங்க
காரோட அந்த பைக் பைக் ரைட் னக்கும் பிடிக்கும் அது ஓட்டுட்டு போறது அந் த அந்த காற்று நம்ம மேல அடிக்கிறது அதெல்லாம் நல்லாருக்கும் அது அது வந்து கிட்ஸ்லாம் வந்துட்டா கஷ்டம் அது அது ஒரு விட்டுறனும் அ அந்த திரும்பி வந்தது நானும் அந்த திரி மந்த் அந்த பேக்கு போகலான்னு பாத்தா வாய்ப்பே இல்லை
சரி சரி
எனக்கு ரெண்டு கிட்ஸ்சு ரெண்டு பேர்த்த ஒருத்தனா கூட அத மேட உச்ச கூட்டிட்டு போயலாம் இது ரெண்டு பேர் இருக்கானங்க ரெண்டு பே வச்சுக்கிட்டு எங்கயும் போ முடிய மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு இது தான் கார் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்ன பண்ற
அப்றோ சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் இந்த இதுக்கு புதுசு தான் அந்த அளவுக்கு எனக்கு இது
நானும் புதுசாங்க இதான் என்னோட பஸ்ட் காலே உங்களுக்கு தான் பண்றேங்க எனக்கு அவ்ளோக்கு இப்ப இன்னி முந்தா நேத்தே ஜாயின் பண்ணிட்டோங்க நேத்து நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அதனால பண்ண முடியல அதனால இன்னைக்குதான் இப் அப்புடின்னு இப்பதா ஜஸ்ட்டு கேட்டுட்டு கேட்டு எப்பிடி டைல் பண்றது அப்டின்னெல்லா கேட்டுட்டு நம்பர் போட்டுதா டைல் பண்ணோனு ‌அது நா நெனைச்ச அங்கயே ஆப்ஷன் குடுத்துருப் பாங்க இவுங்க எங்க ஃபோட்டோஸோட வரு ச எம் பெ நேமோட வரு அதுல டையல் பண்ணணும் போல அப்டின் நெனச்சிட்ருந்த ஜஸ்ட் பேசிட்டே இப்பதா வச்செ எப் பிடி கால் பன்னனு இந்தமாரி வாட்ஸ் அப்லெந்து நம்பர் இருக்கு உங்களுக்கு ஓகேவா அப்டின் கேக்கனு அப்டின் சொல்லிட்டு எ கோசிஸ்டர் சொன்னாங்க அவுங்க வ அவுங்க மூலியமாதா ஜாய்ன் பொண்ணே அவுங்க தா சொன்னாங்க சொன்னதுக்கப் ற செரி அப்டின் சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணே
எனக்கு‌ எ ஒய்ஃப் தா வந்து என்னய ஆக்சுலா நாம இருக்கிற வேலைக்கி வந்து இதெல்லா கொஞ்ச கம்மியா முடியாது பேரு மேக்சிமம் ஒய்ஃபுக்கு நீங்க கம்பல் பண்ணி பண்ணுங்க எங்கிட்டாச்சும் பேசுங்க வீட் ல பேசுறமா எங்கிட்ட பேசுங்கங்க எங்கிட்ட வீட்ல பேசு ங்கள அதேதா நார்மலா பேசுங்க என்ன இருக்க போது இஙகென்ன பேசு போயிங்க நீங்க தா ஊர்ல நல்லா சுத்துறீங்க எல்லா இது தெரியு எல்லா ஃபுட்டு தெரியுது எஸ் சொன்னாவே போதுமே உங்ள நெறையா ட்ராவலிங் அனுபவொ ஜாஸ் தியிருக்கு நீங்க பேசுங்க அப்டின்னாங்க
நாகூர்ல என்ன ஃபேமஸுங்க நாக்பூர்ல சாரி நாக்பூர்ல என்ன ஃபேமஸ்
இங்க வந்து பாத்தீங்கனா வந்து இந்த தமி இந்தியாலே வந்து ஆரஞ்சு ஃபேமஸ் இங்கதா டேஸ்ட்டியான ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து இந்த இந்த கொட ஆர கொட ஆரஞ்சு சொல்லுவாங்கல்ல
ஓகே ஓகே
சு இங்க ஃபேமஸ் இங்க டேஸ்ட்டா இருக்கு ம எல்ல இந்தியால எங்க எங் ங்க வாங்குனாலும் இந்த நாக்பூர் குவா ஆரஞ் சின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேம ஸு சீசனுக்கு வந்தா நெறைய கெடைக்கு நல்ல டேஸ்டா கெட நல்ல டேஸ்டாவு இருக்கு சோ ஆரஞ்சு ஃபேமஸ்னால வந்து ஆரஞ்ச் டிபெண்டிங் ஆன உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸு ஆ ஆரஞ் டிபெண்ட் பண்ற ஃபுட்ஸு அதுல்லாம் ஃபுட்டு ஸ்வீட்ஸு ஆரஞ்ச் ஸ்வீட்லாம் சூப்பரா இருக்கும் இங்க இங்க அந்த டிபெண்ட் பண்ணி நறையா ஸ்வீட் செய்வாங்க கடையிலயே விக்கும் ஆ இதுக்கு ஸ்பெஷல் ஷாப்ஸ்லாம் இருக்கும் ஆரஞ்சுக்குன்னு ஸ்பெஷல் ஷாப்ஸ் இருக்கும் சீசனுக்கு ஆரஞ்சே கிடைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது இதுதான் இதுல ஃபேமஸ் ஆஹ் மத்தபடி சாதாரண நம்ம ஊர் மாதிரி தான் கொஞ்சம் செய்ங்கஸ் இல்லயா கொஞ்சம் இந்த மாரி தான் இருக் கும் நம்ம ஊர் மாரி தான் இருக்கும் லாங்குவேஜ் மட்டு இப்ப தான் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஹிந்தி பேசுவாங்க மராட்டி பேசுவாங்க மராட்டி தான் பேசுவாங்க கொஞ்சம் ஹிந்தியும் பேசுவாங்க நம்ம லாங்குவேஜ் மாத்திக்கிட்டோம்னா நம்ம ஹிந்தி பேசுனா அவுங்க ஹிந்தி பே
செரி செரி செரி செரி செரி செரி செரிங்க செரிங்க செரிங்க
நீங்க வேற என்ன வெளிய போயிருக்கீங்க வேற என்ன
டூருன்னா ரொம்ப டூர் போயிருக்கோம் பட் இப்போதைக்கி லோக்கல்ல இப்போதான் பாஸ்போர்ட் அ ப்ளே பண்ணியிருக்கோம் வீட்ல வந்துருச்சு எனக்கு வந்துட்டு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பிக்கு இப்பதான் அப்ளே பண்ணி விட்டுருக்கோம் இடர்வியூக்கு இருபத்தி மூணாந்தேதி செஷடியூல் கொடுத்துருக்காங்க அப்புடியே லைன்னா இப்பதா ஃப்ர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கேரளா ஃபுல்லா போயாச்சு எல்லா ஃபுல்லா ஃபுல்லா சுத்தியாச்சு சேரி போவோம் அப்புடின்னு சொல்லிட் டு இப்பதான் அப்ளே பண்ணிருக்கோங்க
என்ன இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணயிருக்கீங்க
பாஸ்போட் கைக்கு வர
அதுக்கப்புறம் அதுக்கா வெயிட் பண்ணிருக்கீங்க கேரளாலா செம்மெயா இருக்கும் கேரளா அருமையா இருக்கும்
ஆமாங்க இப்ப கூட ரீசெண்டா மே டுவெண்ட்டி பிப்து போயி டு வந்தேன் ஆலப் புழா போச்சிட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து வர்க்கலா போயிருந்தோம்ங்க
வக்கலா வக்கலாவும் நல்லா இருக்கும் ஆஹ் இதுவும் நல்லா இருக்கும் ஆலப்புழாவு நல்லா இருக்கு
ஆமா ஆமாங்க இல்ல அங்க எல்லா பக்கு சுத்தியாச்சு கேரளாவே சுத்தாத எடமே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்குங்க அந்த அளவுக்கு சுத்தியாச்சுங்க
நா நா வந்து இதெலா வந்து நா போவோ நா தனியா நெறய போவே அவுங்க பிளான் பண்ணி நா தமிழ்நாட்டுல நெறய சுத்து ஒன்னு அந்த அவுக்கு இந்த பசங்க வச்சுட்டு இன்னு போ ஆரம்பி பட் நீங்க சொன்னதுக்கெலா நா அஃபிஷியல போன போட் ஹவுஸ் வரைக்கு போட்டு கூட போட்டு கூட இந்த தடவ போட்ல தங்கனதுக் வர்கலா வரைக்கும் போவேன் வர்கலா ஒருஅஞ்சு கிலோமீட்டர் முனாடி அப்ப நங்க உங்களுக்கு சிம்லா லாம் நான் போயிருக்கேன் ஆனா சிம்லா பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் போனா சிம்லா வொர்க்குக்கா போறது இந்தியா முழுக்க சுத்தனால நெறய ந எல்லாம் தெரியும்ன்னனு வச்சுக்கோங்களன் பெருசாக நம்ம டூர் பிளான்லாம் வந்து ஏஜென்சிலாம் புக் பண்ணும் எனக்கு அவசியம் கெடயாது நானே ஒரு ஏஜென்சி தான் எல்லா எல்லா டூரிஸ் பிளேஸ்லயும் எல்லா டிஸ்டிக் எல்லா ஏரியாலேயும் எனக்கு க்கு ரெகுலர் ஹோட்டல்ஸ் இருக்கும் நான் ரெகுலராக ஹோட்டல் வச்சிருப்பேன் அதோட கார்ஸ்லாம் வச்சிருப்பேன் டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் நல்லா தெரியும் எனக்கு நம்ம எதாது டாக்ஸி பிடிப்போம் எவ்வளோ போவ்யவ்ளோ தூரம் பிகோர் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபர் பிடிக்கலாமா இங்கஃபுட் நல்லா இருக்குமா அந்த மாரி எல்லாமே தெரியும் பட் என்ன ந ஃபேமிலியா போக ஆரம்பிக்கல பட் ஆனா வந்து க்காக நம்ம நம்ம வேற ஸ்டேட் போனும் அ அப்பின்னு யோசிப்போம் காஷ்மீர் போனும் சேரி இது போனுனாயோசி சீஇப்போ என்னடா நம்ம எப்டி போறது என்ன இருக்கமோ அப்டின்னு யோசிப்போம் பட் எனக்கு அதெலாம் கெடயாது அத கெரளம்பியாக பெட்டி கட்டு வா போகலாம்
ஆஹ் இன்னும் நாங்க டெல்லி சைடு அந்த சைடு போனது இல்ல செரி அவுங்களுக்கு அவுங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இது பண்ண முடியாது அதனால வந்துட்டு ட்ரெயின்ல போறது செட் ஆகாது ஸோ வந்துட்டு ஃபலைட் தான் வேணும் கண்டிப்
பிளைட்ல தான் போய் ஆகணும் டெல்லி வரைக்கும் போயிட்டீங்கன்னா அங்க இருந்து ஆறு ஆக்ரா அங்க வந்து மதுரா அப்புறம் டெல்லி அதுக்கப்புறம் வந்து சண்டிகர் அந்த பக்கலாம் வரும் அப்புறம் வந்து மேல வந்து சிம்லா
ஆஹ் ஆஹ் இல்ல இல்ல இப்போ இப்போதைக்கு இன்டர்நேஷ் மட்டும்தான் பிளான் பண்ணிருக்கோங்க இது வந்து ரோட்வே தம்பிக்கு வந்து லீவ் விடும்போது ரோட் ட்ரிப் போல்லாம் ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோங்க
இது டைம் முடிஞ்சச்சு நா நா திரும்பி நானே கூப்ற
ஹா செரிங்க நீங்க ஒரு கால் நா ஒரு கால் பேசலாங்க ஓக் கேங்க ஓக்கேங்க